ஹலோ
ஆ கேக்குதா தோழி
கேக்குது தோழி சொல்லுங்க
என்ன பண்றீங்க
ஒக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
பாக்றது நானு இந்த அழகு கலை பயிற்சி அப்டின்னு ஒரு விஷ்யோ இருக்குல
ஆமா நீ மெகந்தி ஆஸ் ஆர்டிஸ்ட் இல்ல
ஆமா மேடம் ஆமாந்தோழி
அவுங்களோட சின்னப்புள தா நீ பேஸ்
செரிங்க சிஸ்டர் தோழினே கூப்பர்றே மேடம் அதாவது அந்த அழகு கலை பயிற்சின் ஒன்னுரு து அதை பத்தி நீங்க என்ன நெனைக்க க்கிறீங்க மொகத்துக்காக இப்போ இது வரைக்கு நா எந்த ஒரு எப்டி சொல்றது மெடிக்கல் ரீதியாவு சரி கெமிக்கல் ரீதியாவு சரி எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே ஸ்கின்னுக்காக எடுக்கல
கண்டிப்பா
இது வரைக்கு எங்க வீட்ல ஒரு பவுடரு கூட நாங்க யூஸ் பண்ண மாட்டோ ஒரு கிரீம் இதெல்லா நாங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோ ஃபேஸ் வாஷ் பண்ணி குளிக்கிறதோட சரி
அதனால இப்போ நெறைய மெடிக்கல் கெமிக்கல் இந்த மாரிலா நெறைய பண்றாங்க கேர்ள்ஸ்ஸு அத பத்தி நீங்க என்ன நெனைக் கிறீங்க அதெல்லா பண்ணலாமா நல்லதா
செல்பா ரொம்ப நல்லதுதா ஆனா அது இயற்கையான என்ன பண்ணாங்கன்னா நல்லா இரு கெமிக்கல் ஃரீயா நல்ல இருக்கு நா நெனைக்
இயற்கையான முறையில எந்த மாரியாக பண்ணா நல்லாருக்கு நெனைக்கிறீங்க தோழி எது எதுல்லா முகத்துக்கு நல்லதுன் நெனைக்கிறீங்க
அதாவது நம்ம சாப்படுறதுதா நம்மளோட அழைக அழக மெருகூட்டும்னு நா நெனைக்கிறே எவ்வளவுதா வெளிப்பூச்சு பேசினாலு அது வந்து தற்காலிகமாதா இருக்கு இதே நம்ம ஓர் நாள் சாப்ட்டோம்னா அது வந்து என்னாகு ஓம் நமக டக்கு டக்குன்ன அந்த அழக என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கு அது நீடிச்சு இருக்கு லைப் லாங் ஈகோ இந்த பப்பாளி ஆரஞ்சு கேரட்டு் வெள்ளரிக்கா இதெல்லா சாப்ட்டம்ன் வச் ஒங்கள அவ்ளோ ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு அடியே
ல தோழி ஸ்கின்னுக்காக ஏதாவது டைம் ஒதுக்கி ஏதாவது பண்ணுவீங்களா
வாய்ப்பு இல்லைங்க எனக்கு நேரமே கெடைக்காதுங்க
ஓகே தோழி
நானே இருக்குறலயே ரொம்ப குண்டா வேற இருக்கே அதாவது எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணனு அப்படின்னு பாப்பே எனக்கு அதுக்கு பண்ண இருந்தே இப்ப எனக்கு அதுக்கு நேரமே கெடைக்க மாட்டேங் தோழி
ஓகே ஓகே தோழி
உங்க வீட்ல பிள்ளைகள் இருக்காங்களா அவங்களுக்காக ஹெல்த்துக்காக முகத்துக்காக ஏதாவது பண்ணுவீங்களா
சண்டே ஞாயிற்று இப்ப ஒ ஒரு மாசமா நா ஞாயித்து கெழம வீட்ல இருக்குறது இல்ல டைம் கெடைக்க மாட்டேங்குது ஆனா சண்டேல்லா இருந்தன்னா எங்க பாப்பாவுக்கு கழுத்துலா ரொம்ப கருப்பா இருக்கு அதுக்காக ஏதாவது ப முடிக்குதா ஹேர்க்கு இது பண்றது இந்த மாறி ஏதாவது ஒன்னு பண்ணி வீட்ல இருந்தன்னா கண்டிப்பா என்னோட ரொட்டீனே வேற மாரி இருக்கு
ஓகே ஓகே தோழி அப்டி என்ன தோழி பாப்பாக்கு சமீபத்துல என்ன பண்ணிருக்கீங்க முகத்துக்காக கழுத்துக்காக
கழுத்துக்காக ஒரு க்ளன்சர் மாரி ஒன்னு வாங்கி வச்சிருக்கே அதுக்காக அது ப்ளாக் ப்ப அந்த கருப்பா இருக்கு பாத்தீங்களா அட்ட கருப்பா இருக்குறதுனா அப்டியே போயிடு அப்டி தேய் சேரி ஒரு ஹாஃப்ன்னர் பண்ணி ஊற வச்சுட்டோம்னாவே போது அதுல இருக்க அந்த ப்ளாக் து அது ரிமூவ் பண்ணி குடுத்துறு
ம்
அத உக்கார வச்சு மசாஜ் பண்ணி குடுக்குறதுலயே அது வெள்ல வந்துருது வச்சு நல்லானதுக்கப்புறம் நா சோப் போட்டு தே தேச்சு விட்டுருவே
ஓகே தோழி அந்த மாரி பண்றதுனால இப்ப அந்த மாரி ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றதுனால ஃப்யூச்சர்ல நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா
இல்லல்ல நீங்க மேக்கப் ஆர்டிக்ஸ்ல அதாவது சினி ஃபீல்ட்ல பாத்துருக்கீங்களா அந்த ஹீரோயின்ஸ்ல பழைய இ ஹீரோயின்ஸ்லா பாத்துருக்கீங்களா
ஆமா
அகோரமா இருப்பாங்க
ம்
நா பாத்துக்கே மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி அந்த ஸ்கின்னே அகோரமாயிரு
ஆ
உங்களுக்குலா ஒன்னு தெரியுமா ஏ கல்யாணத்துக்கே நா மேக்கப் பாதி போட்ல
ம்
இது ஏ பொண்ணுக்கு பூப்பட்டி ஃபங்க்ஷனுக்கு அவ்ளோ சூப்பரா பியூட்டிஷன்ஸ் போகுதா பண்லா
ம்
ஒரு தடவ தானே பண்ண போறோம் அப்டின்ட்டு அப்பதா எனக்கும் பண்ணிக்கிட்ட இந்த பேஷியல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா
ம்
அதா எனக்கும் அது பண்ணிக்கிட்டே
ம்
நல்லாருந்துச்சு ஆனா அதுல அதோட பின்விளைவு என்னன்னா ஒரு பரு மாரி வந்துட்ச்சு அந்த அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருச்சு அழுத்தி வச்சு அந்த எடம் மட்டு என்னாச்சு ஒரு மாரியா குழியா ஒரு மாரி பிளாக் மார்க் மாரி அந்த எடத்துல ஆயிடுச்சு
ம் அதுக்கப்புற நெனச்சிருப்பீங்கள எதுக்குதா இந்த ஃபேஷியல் பண்ணோ அப்
கண்டிப்பா
ம் எனக்கு அந்த மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட்டு இந்த மாரி பார்லர் போய் ஏதாவது பண்ணணு அப்டின்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல வ நா வருடத்திற்கு ஒரு முறை தா நா ஐப்ரோவே பண்ணுவேன்
நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தான
நாங்க மேக் நாங்க மேக்கப் பாக் டிப்ஸ் கிடையாது மேடம் மெஹந்தி ஆர்டிஸ் மேடம்
அப்டி இல்ல நீங்க ஏதாது கன் கேர்லா நல்லா பண்ணுவீங்களே உங்களுக்கு உங்கள பத்தி எனக்கு தெரியுமே அய ழகா இருப்பீங்க நீங்க
மேடம் என்ன மேடம் நீங்க சே இதுல பொய் எல்லா பேசக் கூடாது மேடம் தெரியும்ல
தெரியு நீங்க அழகா இருக்கறதே நீங்க நா உங்களுக்கு உண்மைய தாங்க சொல்ற தோழி
நா வந்து எப்டின்னா ரொம்ப பிளாக்கா இருப்ப மேடம் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் குடு குடுக்க முடியுமா
நீங்க கலராதான ஏனா நா உங்கள பாத்துருக்கனே
மேடம் அதெல்லாம் மேக்கப் மேடம் நீங்க வேற அதெல்லாம் ஆக்ட் மேடம்
ஏங்க நா உங்கள நேர்லே பாத்துருக்கேங்க நீங்க அழகா வெள்ளையா பப்லி மாஸ் மாதிரி இருக்கீங்க
நேர்ல பாத்துருக்கீங்களா எப்
ஆமா ஆ போன்ல பாத்ததே அப்படியே லைவ்ல பாக்குற மாறி இருக்கும்ல
உம் நல்லா சொன்னீங்க போங்க சரிங்க மேடம் மொகத்துக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ்ஸு சொல்ல முடியுமா மேடம் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது
மொகத்துக்காகவா உம் கண்டிப்பாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவயாது பார்லர் போயிருவ மொகத்துல இருக்குற டெட் ஷெல்ஸு இதல்லாம் ரிமூவ் பண்ணிருவ
ஓகே ஓகே மேடம் அந்த அதெல்லாம் வீட்ல பண்ண முடியாதான்னு கேக்குற மேடம்
தெரிஞ்சவுங்க பண்ணலாம் நம்மளுக்கு தெரியாதவுங்க ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல இந்த பப்பாளி தக்காளிய சக்கரைய போட்டு மொகத்துல தேச்சா தேச்சாவே அதுல கட் ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் அப்படின்னு நா கேள்விப்பட்டுருக்கே
ஓகே ஓகே அந்த மாரிதா கேக்குற அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ட்ரை பண்ணியிருக்கீங்களா
ஆல்ரைட் பண்ணது இல்லைங்க நா ஒரு பொம்பள பிள்ளய பெத்து வச்சுருக்கே செய்யணுங்கறதுல்லாம் என்னோட விருப்பம் அது காலேஜ் போறதுக்குள்ள கொஞ்சம் அரேஞ் பண்ண திருவோன்றது என்னோட என்னமா இருக்கு
ஓகே ஓகே மேடம்
ஏன்னா குளிக் இப்ப இருக்கற ஜென்றேசன் குளிக்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா அது எல்லாம் சொல் லறதுக்கே எனக்கு தெரியல
எங்க வீட்டுல கூட என் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா மேடம் குளிக்கவே மாட்டா அவ எழுந்திரி ப்பா எழுந்திருச்ச உடனே லிப்ஸ்டிக்கும் கண்ணாடியும் தேடுவா அந்த உதட்டுக்கு சாயம் பூசலன்னா அவளுக்கு தூக்கமே வராது அவள குளிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே நா என்ன பண்ணுவன்னா ஒரு காஃபி டம்ளர எடுத்துட்டு வந்து மேல கொட்றது ஒரு குப்ப ஏதாவது போட்டு வச்சிருந்தாங்கன்னா அதுல கொஞ்சம் தண்ணி கலக்கி எடுத்துட்டு வந்து மேல கொட்டுறது இந்த மாரி செய்வ எனக்கு அவ அப்டியே ஆப்போசிட் நாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேள குளிப்போனா அவ ஒரு நாளைக்கு சி மூணு நாளைக்கே ஒரு வாட்டி தா குளிப்பா
அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி உனக்கு எழுப்புறதுக்கு முன்னாடி தண்ணிய
எழுந்துருச் சிறதுல்லா எழுந்திரிச்சிடுவாங்க எழுந்திருச்சுட்ட உடனே அந்த உதட்டுக்கு வண்ணம் பூசிட்டு தாங்க ரோட்டுக்கே வருவா பல்லு தேய்க்கிறாலோ இல்லயோ லிப்ஸ்டிக் இல்லாம இருக்க மாட்டாங்க அது என்ன சொல்லுவாங்க எங்க சித்தினா குளிச்சுட்டு குளிச்சிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருடி ஏன்டி இப்டி குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்டி இருக்க அப்டின் கேட்டா அது ஏன் விருப்போ அப்டின்ற மாரி பேசுவா அவள குளிக்க வைக்கணு இப்ப நம்ப போறோனா நம்ம கூட அவ வரானா அவள குளிக்க வைக்கணூன் டே நாங்க இந்த மாரி பண்ணுவோ ஒரு எண்ணெய ஊத்தீறது மேல ஐ என்ன வட் டியிதுடி போய் குளிடி அப்டின்ட்டு அவள எதாவது ஒண்ணு சொல்லி
அதுவந்து ஃப்யூச்சர்ல கேன்சரு போ போய் உட்ரு தெரியுங்க ளா கேள்விப்பட்ருக்கீங்ளா
இன்னா எனக்கு தெரியு நா பாத்துக்குறே அப்டின்ற மாரி சொல்றாங்க நா என்ன பண்ண முடியு
இதலா தப்பு நீங்க தாங்க அட்வைஸ் பண்ணணு உங்க சிஸ் நீங்கதா அட்வைஸ் பண்ணணு உங்க சிஸ்டர் தானே அங்கதா அட்வைஸ் பண்ணணு ஹெல்த்த பத்தி அட்வைஸ் பண்ணுங்
அங்க இப்பலா சொன்னா யாருக்கு பெருசா தெரியாதுங்க அது வந்ததுக்கப்றாக் இப்ப இருக்குறவங்களா சொல்ற பேச்ச எங்க கேக்குறாங்க யாருமே கேட்க மாட்டாங்க எல்லா அனுபவிச்சாதா அவங்கவங்களுக்கு தெரியுன்வாங்கள அந்த மாரிதா நாங்களா எங்கப் பாம்மாக்கு பயந்து எங்க அப்பாக்கு கண்ல மை போட்டாலே பிடிக்காது கண்ல மை போட்டாலே எங்க அப்பா திட்டுவாங்க ஆ என்ன சொல்றீங்க ச
ஆங்கப்பூ ஆ கண்ல மை போட்டா எங்கப்பாக்கு புடிக்காது எங்கப்பா திட்டுவாங்க அதனால நாங்க தலவாரி ஒரு பொட்டு வச்சாலே பெரிய விஷயோ அவ்வளோதா அந்த பொட் டு கண்ணுக்கு தெரியாம வச்சா அதுக்கு ஒரு திட்டு திட்டுவாங்க கண்ணுக்கு தெரியிற மாரி வை பொம்பள பொண்ணு தானே அப்டீ இப்டீனு அதுனால நாங்களா அப்பிடிதா வளந்தோ இப்ப இருக்குறவங்க எல்லா சொல்லவா வேணு சொல்லுங்க அவங்கொவங்க விருப்பத்துக்கு அவங்கவங்க இஷ்டத்துக்கு எல்லா வாங்குறாங்க செய்றாங்க போட்டுக்குறாங்க இப்ப இருக்க பிள்ளைங்களா சொல்ற பேச்செல்லா எதுவு கேக்குறதில்ல எனக்கு தெரியு ஏ விருப்போ அப்டிதா இருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம எதுவு சொல்ல முடியாது
ஓகே தோழி உங்களோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி திரும்பவும் நேரம் கெடைத் தால் திரும்பவும் உரையாடலாம்
அடுத்த தடவ வேற நல்ல ஒரு டாபிக்
எப்பிடி தோழி நீங்க இப்பிடி சுத்த தமிழ் பேச கத்துக்குனீங்க
செரிங்க தோழி வச்சிட்டுங்ளா
ஓகே தோழி நன்றி தோழி
நன்றி மிக்க நன்றி